ம்
ஆ வணக்கம் தோழா
என்ன பண்றீங்க நல்லா இருக்கிளா சாப் ல்லா
ஆ ஆ கேக்குது கேக்குதுங்க தம்பி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கு தோழி இன்னிக்கு என்ன டாபிக் பத்தி பேசலா தோழி
ஆ இன்னிக்கு வந்து உங்களுடைய கல்லூரி அனுபவங்கள் பத்தி சொல்றீங்களா இல்லன்னா உங் ங்ளுடைய பொழுதுபோக்கு என்ன அ உங்களுடைய பொழுதுபோக்கு நேரங்கள் ல்லா நீங்க என்ன மாதிரியான வேலைகள் செய்வதுல உங்களு த்து விருப்பம் அதிகமா இருக்குங்கிறத பத்தி தொர்ந்து பேசுவோ தம்பி
நா பொழுதுபோக்கு பத்தி என்ன பண்ணுவனா ஆ எல்லாரு பண்றதுதா அ மொபைல் கேம் இருக்குங்ல்ல அது விளையாடுவே
சரிங்க
அப்ப வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோ தோழி நம்ம வேற எதனா யூஸ் ஃபுல்லா பேசலாமா தோழி இப்ப தண்ணீரோட அவசியத்த பத்தி பேசலாமா தோழி
ஆ நிச்சயமா நிச்சயமா ஆ அ பஸ்ட் வந்து நம்ம பாத்தோ அப்பிடின்னா நம்ம நம்மளுடைய நம்ம வந்து தண்ணீர வந்து என்னைக்குமே நம்ம வீண் பண்ண கூடாது இயற்கை நமக்கு குடுத்து குடுத்திருக்க கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாத தா வந்து நமக்கு இந்த தண்ணீர் அது முடிஞ்ச அளவுக் க்கு நம்ம வந்து சிக்கனமாவு பாதுகாப்பாவு பயன்படுத்தணு அப்பிடின்னா நிச்சயமா வந்து வருங்கால சந்ததியினருக்கு வந்து அ அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையு அப்பிடி இல்லா த்து சூழ்நிலைகள பாத்தோம்னா தண்ணி வந்து நம்ம வெல குடுத்து ங்க கூடிய அவல நிலை வந்து உருவாகு இப்போது எங்க ஊர்கள்லியே வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில தா இருக்கு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை வந்து கட்டணம் செலுத்திதான் தண்ணீர் வாங்கக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை வந்து இருக்கு அதனால நம்ம முடிஞ்ச வரைக் தண்ணீர வந்து த்து சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்தது வந்து அ நிச்சயமா நமக்கு எதிர்கால த்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்க்கு தோழா தொடர்ந்து பேசுங்க
இப்ப தண்ணீர் பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து இயற்கையை நமக்கு அளித்த மிகப் பெரிய வரம்மாகும் சரிங்களா தோழி உலகில் உள்ள அனைத்து உயினங்களு உலகில் உள்ள அனைத்து விலங்களு வாழ்றதுக்கு தண்ணிர் ரொம்ப என்ன பண்ணுது அவசியமா இருக்கு தண்ணி இல்லாம உயிர்கள் வாழ உயிர்கள் வாழ முடியும்னு கேட்டீங்கன்னா வாழ முடியாது தோழி மனித உடல்ல கூட பெரும்பால அளவு தண்ணீராலதா என்ன பண்ணிருக்கு நிரம்பி இருக்கு தோழி மனித செயல்பாடுகள் வந்து சீரா நடை பண்ணுன்ன வச்சுங்க அதுக்கு வந்து தண்ணிதா என்ன பண்ணது தேவைப்படுது தினமும் போதுமான அளவு தண்ணீ என்ன பண்ணு குடி க்கினு நீங்க போதுமானா அளவு டெய்லி தண்ணி குடிக்கிறீங்களா தோழி
ஆ கொஞ்சம் குறைவுதா தம்பி இனிமேல் குடிக்க வந்து முயற்சி பண்றேன் மூன்று லிட்டர் அளவு வந்து தண்ணீர் குடிக்கணும் அப்டின் சொல்லுவாங்க ஆ முடிஞ்ச வரைக்கும் குடிக்கிறே இன்னும் அதிகப்படுத்திக்க கண்டிப்பா பயிற்சி செய்யறன் தோழா
இப்ப தண்ணீ வந்து என்ன பண்ணுதுன்னா மனித உடல்ல வெப்பநிலய என்ன பண்ணுது சீரா வச்சிருக்கு தோழி
நிச்சயமா
அப்புறம் வந்து நம்ம சாப்பற சாப்பாட்ட செரிமானத்துக்கு என்ன பன்னுது ரொம்ப உதவியா இருக்குங் தோழி அப்புறம் வந்து ரத்த ஓட்டம் கிங்களா ரத்த ஓட்டம்த்துக்கும் தண்ணீர் என்ன பண்றது சீரம்பாட வச்சினங்க வச்சிருக்கு தோழி அப்புறம் உடல்ல உள்ள கழிவுகள வெளியே ற்றத்துக்கும் தண்ணீர் வந்து மிக முக்கியமா பயன்படுதுங்க தோழி அது மட்டு இல்லாம தாவரங்களின் வளர்ச்சி க்கி தண்ணி வந்து ஒரு இன்றியமையா த ஒரு விஷியமா என்ன பண்ணுது பாக்கப்படுதுமே ஏன்னா இப்ப வந்து தாவரங்கள் வளரணும்னா என்ன பன்னா தண்ணி என்ன பண்ணும் ரொம்ப முக்கியம் இப்ப தண்ணி இல்லாம தாவரங்கள் வளருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணாது வளராது தோழி
நிச்சயமா நிச்சயமா நல்ல கருத்துக்கள வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க அதே மாரி பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து இன்னைக்கு நம்ம அத சுத்திகரிக்கிறோம் அப்டிங்கிற பேர்ல வந்து நெறையா எந்திரங்கள வந்து நம்ம வாங்கி அந்த தண்ணீர வந்து சுத்திகரிக்கிறோ ஆனா அது வந் து நிச்சயமா உடல் நலத்துக்கு வந்து தண்ணீர்ல இருக்கக்கூடிய இயற்கையான சத்துக்கள் முழுவதையும் எடுத்துருது இந்த தண்ணீர்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டுருப்பீங்க பிஹெச் வேல்யுன் சொல்லிட்டு தண்ணீருக்கு வந்து இருக்கும் அந்த தண்ணீர் பிஹெச் வேல்யூ வந் து ஏழு அல்லது எட்டுக்கு மேல இருந்தா மட்டும்தா அது வந்து குடிக்கிறக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணியினுடைய பிஹெச் மதிப் புங்கிறது வந்து மூன்று அல்லது நான்கு அந்த மாதிரி குறைவாக இருந்தது அப்டின்னா அது வந்து நம்ம பயன்படுத்துவதற் கு ஏதுவானது கெடையாது ஆனா நம்ம அந்த எந்திரத்த பயன்படுத்தி தண்ணிய சுத்திகரிக்கும் போது அதுல இருக்க கூடிய மிக முக்கியமான சத் துக்கள் எல்லாமே வந்து முழுமையாக அழிக்கப்படுது ஏன்னா நாங்க சமீபத்துல அந்த தன்மைய வந்து ஆ டெஸ்ட் பண்ண கூடிய ஒரு மருத்துவ ஆ இதுல வந்து வேல பாத்தோம் அப்ப அந்த எடத்துல வந்து நம்ம ஆ அந்த தண்ணீர வந்து நம்ம சோதனைக்கு உட்படுத்தும் போது அதுல எந்த விதமான சத்துமே இல்லைங்கிறது வந்து மிகவும் வருத்தத்த வந்து குடுத்துச்சி அந்த தண்ணீர தா நம்ம வந்து சமையலுக்கு இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறனாலதா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் நரம்பு எலும்பு தேய்மானங்கள் வந்து ஏற்படுதா வந்து அவங்க ஆய்வறிக்கைகள்ல சொல்றாங்க எனவே நம்ம அந்த எந்திரத்த வந்து பயன்படுத்தாம ஆ நம்ம பழங்காலத்துல பயன்படுத்துன மாதிரி ஆ பில்டர் அப்டி இல்லைன்னா மண் பானைகள்ல வந்து தண்ணீர சேகரிச்சி வச்சி பருகுனா நமக்கு முழுமையான சத்துக்கள் வந்து உடம்புல சேருன்னு சொல்லி ஆ அங்க இது பண்ணவங்க சொன்னாங்க தோழா தொடர்ந்து பேசுங்க
ஆ ரொம்ப கண்டிப்பா இந்த விஷியமா ரொம்ப தெரிஞ்சிக்க கூடிய விஷியங்கள் தோழி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு தோழி இப்ப வந்து விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா ஜிங்கன் தண்ணி வந்து ரொம்ப அடிப்படை தேவையான என்னா பன்னுது இருக்குது இப்ப மழை பெய்யாத காலங்கள விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட் ட்டா விவசாயிங்கள் தினத்துல பண்ணமுடில ஓகே நீர்ப்பாசனொங்கிறது ரொம்ப அவசியமா இருக் குது ஏரிகள் மற்று குளங்கள் விவசாயத்துக்கு என்னாம் தது உதவுது இப்ப ஏரில இருக்க தண்ணியு குர குளத்துல இருக்க தண்ணியு விவசாயத்துக்கு என்ன வந்தது முக்கிய பங்கு வகிக்கு தோழி உணவு பாதுகாப்புக்கு முக்கியமா இருக்கு தோழி தண்ணீர் இல்லாமல் பசுமை நிலைக்குமான் கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணாது நிலைக்காது இப்ப தண்ணீர் மழ பெய்றதுனால தா நம்ம ஊர் என்ன பண்ணுது பசுமையா என்ன பண்ணுது இருக்குது இல்லைனா வறண்டு போய் வறண்ட பூமியா என்ன பண்ணப்படு காணப்படு பூமி அது மட்டு‌ இல்லாம விலங்குகளுக் கு தண்ணீரையே நம்பி நம்ள வாழ்ற அப்ப விலங்குகள் காட்டு விலங்குகளா இரு க்கட்டுல்ல வீட்ல வள க்குத விலங்கு விலங்குகளா இருக்கட்டு எல்லாமே எது சாந்து இருக்குனா தண்ணீர சாந்துதா இருக்கு இப்ப தண்ணீர் இல்லாம விலங்குகளு என்ன பண்ணாது உயிர் வாழ முடியாது அது மட்டுல்லாம பறவைகளு என்ன பண்ணது தண்ணீர சாந்தா இருக்கு
சரியா சொன்னீங்க தோழா ஆம் சரியா சொன்னீங்க அதே மாதிரி பா த்தீங்க அப்டின்னா ஒரு எனக்கு வந்து மருத்துவ துறையில வந்து கொஞ்சொ விருப்பம் அதிகம் அதுல வந்து சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த தண்ணீரை வைத்தே வந்து ஒ தண்ணீர்ல வந்து உடம்பு எந்தளவுக்கு நல்லது செய்துன் நீங்க சொல்லிருந்திங்கல்ல அது வந்து முற்றிலும் உண்மை ஏ அப்டின்னா என்னதா நம்ம நோய்வாய்பாட்டாலு மருந்துகள் உட்கொண்டாலு நம்மளுடைய நோய வந்து குண ப்படுத்தக்கூடிய மிகப் பெரிய ஒரு வரப்பிரசாதமா வந்து இந்த தண்ணி வந்து அமஞ்சிருக்கு அத வந்து நாங்க நேரடியாவே அனுபவிச்சோ ஒன்னு வந்து என்னன்னா ஆ கொரோனா காலகட்டங்கள்ல நமக்கு டெங்கு காய்ச்சல் அதிகமா வந்ததுல்ல தோழா அந்த அ காய்ச்சலின் போது பாத்தீங்க அப்டின்னா அத குணப்படுத்துவதற்கு மருந்துகளே இல்ல ஆனா நம்ம தொடர்ந்து அந்த தர்ணீர் வந்து அ உட்கொள்ளும் போது அ தோழா நா பேசுறது எனக் கே திருப்பி கேக்குதிப்ப
ஆ கேக்குது தோழி
ஆ எதோ ஒலி வருது தோழா ஆ அந்த தர்ணீர் வந்து நம்ம அ ருந்தும் போது அது மூலமா தா வந்துட்டு டெங்கு காய்ச்சல் வந்து முழுமையா குணமாச்சு அத ஏ டெங்கு காய்ச்சல் முழுமையா குணமாச்சுன்னா டெங்கு காய்ச்சல் வரும்போது நம்ம உடம்பில் உள்ள பிளேட்லெட் என்கின்ற அணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து மிகவு குறைஞ்சிரு அதுதா வந்து அந்த காய்ச்சலினுடைய தன்மை அந்த பிளேட்லெட்ஸை அதிகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து சுத்தமான குடிநீர் அந்த குடிநீர வந்து குடிக்கும்போது அ நம்ம இப்ப நம்ம ரத்தத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அதிகமாகி அதன் மூலமா அந்த நோயிலருந்து விடுபட்றத வந்து கண்கூட் நம்ம வந்து பாத்தோ மேலும் வந்து பாத்தீங்க அ ப்டின்னா இந்த தண்ணீல வந்து முழுமையான சத்துக்கள் இருக்கக்கூடிய தண்ணீர வந்து குடிக்கும்போது மரபு சார்ந்த நோய்களு வந்து அ மருந்துகளோடு இந்த தண்ணீரை வந்து அதிகளவுல உட்கொள்ளும் போது மரபு சார்ந்த நோய்களு வந்து குணமாகுது அப்டிங்கி றத நாங்க ஒரு சில மருத்துவ ஆராய்ச்சிகள் மூலமா ஒரு பயிற்சி மையத்துல வந்து நாங்க தெ கத்துக்கிட்டோ தோழா தொரந்து பேசுங்க
கண்டிப்பா தோழி இப்ப வந்து தண்ணில வந்து என்ன பண்றாங்க நறைய தொழிற்சாலைக வந்து தண்ணில தா இயங்கிட்ருக்கு இந்த ரசாயன தொழிற்சாலைகள்லா என்னா பண்றாங்கனா இந்த அந்த கலர் அந்த கலர் தண்ணி என்ன பண்றாங்க ஆத்துல விட்டுர்றாங்க இத வந்து உயிரினங்கள் குடிக்கிறதுனால மீன்கள் மட்டு இல்லா த விலங்குகளுக்கு என்ன பண்ணுது பாதிப்பென்கிறது பெரு அளவு மாசுபடுகிறது இதுனால மாசுபாடு என்கிறது அதிகளவு நடைபெறுகிறது தோழி இருந்தாலு உயிரனங்கள் வந்து பாதிக்கப்படுகிறது நெறைய உயிரினங்கள் என்ன பண்ணுது இதுனாலே என்ன பண்ணுது இறந்து போது தோழி அது மட்டு இல்லாத தண்ணீர் வந்து எங்கெங்க பயன்படுதுனா தொழிற்சாலைல என்ன பண்றாங்க தண்ணீர் பயன்படுத்துறாங்க இப்போ மின்சாரம் தயாரிக்கிற எடத்துலயு என்ன பண்றாங்க இந்த அருவி இருக்குங்க தெரியுங்களா அங்க மின்சார எடுக்கற்துக்கு என்ன பண்றாங்க தண்ணீர் என்ன பண்ற தண்ணீர் என்னபன்றாங்க பயன்படுத்துறாங்க அது மட்டுல்லாம நம்ம வீடுகள்ல அன்றாட தேவைக்கு என்ன பன்றது தண்ணீர் மிக முக்கிய பங்கு என்ன பண்றது வகிக்குது இப்ப தண்ணீர் இல்லாம ஒரு நாள் கூட நம்ளால என்ன பண்ணாது இயங்க முடியாது இயக்க முடியாது வீட்டுங்கள
நிச்சயமா தோழா நிச்சயமா
தண்ணீரை வீணாக்காம என்ன பண்ணு நம்ம பயன்படுத்துவேன் தோழி குழாய் திறந்து விட்டு இப்ப வந்து தண்ணீர எப்ப எப்புல்லா வீணாக்குறாங்கனா குழாய தெறந்து விட்டு போறது தண்ணி மழை நீீர சேகரிக்காம இருக்கிறது நிலத்தடி நீர பாதுகாக்காம இருக்கிறது ம மரங்கள் அதிகம் நடாம இருக்குறது இப்புல்லா பண்றதுனால என்ன பண்றது தண்ணீர நம்ளால அதிகமா என்ன பண்ண சேமிக்க முடியல தோழி
நிச்சயமா தோழா நல்ல கரு ம் சொல்லுங்க தோழா தொடர்ந்து பேசுங்க
நதிகள் மட்டு ஏரிகள நம்ம தூர்வார்னாலே என்ன பண்லா ஆ நறைய தண்ணிய என்ன பண்லா தோழி ம் சேமிக்கலா தோழி
நிச்சயமா தோழா அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள்ல வந்து ஆ மக்கள் பயன்படுத்தும் போது நெகிழி குப்பைகள் தின்பண்டங்கள் அவற்றையெல்லா வந்து சாப்டுட்டு அந்த தண்ணீர்லயே வந்து போட்டர்றாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னா அந்த தண்ணீர் வந்து மாசுபடும்போது அந்த குடிநீர தா ஏதோ சில பல கிராமங்களுக்கு வந்து குடிநீரா போகு அப்ப இந்த தண்ணீர குடிக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிப்படைவாங்க சோ பொது இடங்கள்ல நம்ம நீர்நிலைகள் அல்லது கடல்ல வந்து நம்ம சென்று சுற்றுலா தலங்களுக்கோ செல்லும் போது நிச்சயம் அங்க வந்து நம்ம அந்த தண்ணீர வந்து மாசுபடாம பாதுக்கணு அது ஒவ்வொருத்தரு ஒரு சுய ஒழுக்கமா வந்து பின்பற்றினா நிச்சயமா இயற்கையையு நம்ம பாதுகாத்துக்கலா அதுல வாழக்கூடிய உயிர்னங்களு வந்து வந்துட்டு நல்லா இருக்கு அத அருந்தக்கூடிய அந்த நீரை ஏதாவது ஒரு பகுதியில அருந்தக்கூடிய மக்களு வந்து அ பாதிக்கப்படாம இருப்பாங்க சோ ஒவ்வொரு பெற்றோரு தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து இந்த விழிப்புணர்வ வந்து சொல்லிக் குடுக்கணு ஆசிரியர்கள் வந்து தங்களுடைய மாணவர்களுக்கு இத ஒரு அ நிச்சியமா இந்த ஒரு நல்ல கருத்துக்கள வந்து பகிர்ந்துக்க சொல்லித்தரணு அதே மாதிரி சக தோழர்களு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள வலைத்தளங்களலையு மத்த இதுகளையு நம்ம பகிர்ந்துக்கும் போது நி நிச்சியமா ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படு தேவையில்லாத எவ்வளவோ வீடியோக்கள வந்து வலைத்தளங்கள்ல உலா வருது அந்த மாதிரி இல்லாம இயற்கைய பாதுகாக்கக்க கூடிய நல்ல வீடியோக்கள் வந்து இது பண்ணும்போது நிச்சியமா நல்ல மாற்றத்த ஏற்படுத்து உங்களிட பேசியதில் மிக்க க்க நன்றி தோழா
மிக்க நன்றி தோழி